நல்லாருக்க நல்லாருக்கீங்களா
உம் நல்லா இருக்கம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லாயிருக்கேன் நல்லாருக்கேன்
வீட்ல எல்லாரும் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
இப்போ நைட்டு பாப்பாக்கு ஹ் நைட்ல இருந்து பாாப்பாக்கு ஒடம்புக்கு முடியல அது ஏதோ சாப்பிட்டது அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒத்துக்கல அப்டின்ற மாரி நெனைக்கிறேன் அஹ் இவேங்களுக் கும் ஒடம்புக்கு முடியல அ நாங்க வெளியில போய் சாப்பிட்டோம் சோ அத பத்தி போனா அவங்கள்ட்ட பேசலாம் அபபடின்னு நினைக்கிறேன் அதாவது என்னன்னா இப்ப வெளியில போய் சாப்பறது வந்துட்டு அது நல்லதா உடம்புக்கு நல்லதா அப்படின்றத பத்தி உங்கள்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் இருக்கேன் பண்ணலாமா
ஆஹ் பண்ணலாமா நீங்க உங்களுக்கு நா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்டின்னா நீங்க வந்து அஹ் ஓமதி நீர் இருக்குல்ல ஓமதி நீருக் தெரியுமா
ஆமா ஆமா
உம் அது குடுக்கலாம் பாப்பாக்கு நீங்க நீங்க வீட்லேயே கூட காய்ச்சி வச்சு க்கலாம் ஓமதி நீர் வந்து நீ வீட்லயே கூட செஞ்ச வச்சுக்கலாம் அது ரொம்ப நல்லது வெஸ்ட் ரொம்ப ர பெஸ்ட் அது ஆஹ் ஓமா உப்புன்னு சொல்லிட்டு ட்டு நாட்டு மருந்து கடைல விக்கும் ஓம உப்பு வந்து கக்கும் வாங்கிட்டு வந்து அத நல்ல தண்ணியில இப்ப ஆர்வோ வாட்டர் மாதிரி அந்த நல்ல தண்ணில ஒரு லிட்டர் தண்ணி இல்ல அந்த உப்பு கொஞ்சோண்டு போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சோம் பெருங்காயம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போட்டா நல்லது தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காய த்த போட்டு கொதிக்க வச்சுஹ் ஆற வச்சு குழந்தைங்களுக்கு எடுத்து வச்சிருந்து கொஞ்சம் கொஞ்சமா குடுக்கலாம் கொழந்தைங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் கூட கொடு கலாம் அது நல்லது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது
ஓ இப்போ ஓமம் ஓமமா இருக்குல்லையா அப்ப ஓமம்மாவே இப்ப கடையில விக்குது இல்லையா
உம் ஓமும் வேற ஆஹ் ஓமம் வே ற ஓம தண்ணீருங்கிறது வேற ஓம உப்புங்கிறது வேற
ஆஹ் அதத்தான் கேக்குற ஆமா
ஆஹ் ஓமா ஓம உப்புங்கிறது நாட்டு மருந்து கடல கிடைக்கு இந்த இந்த கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் மாதிரி இருக்கு அத வாங்கிட்டு வந்து ஆஹ் பெரிய பெரிய கட்டியா இருக்கும் பச்சை கற்பூர மாதிரி வந்து பார்த்தா நல்லா வாசம் அடிக்கும் அத வாங்கிட்டு வந்து ஆரோ வாட்டர்ல காச்சி வச்சிருந்து பெருங்காயம் போட்டு சின்ன குழந்தைங்களுக்கு குடுக்லாம் சின்ன குழந்தைங்கன் இல்ல பெரியவங்களுமே அடிக்கடி யூஸ் பண்ணிக்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஓமதுன இருந்து
உம் உம் இப்போ
அப்படிங்கறிறது சின்ன சின்னது சின்ன கர சீரகம் மாதிரி இருக்கும் ஓமங்கறது வேற ஓமா உப்புங்கறது வேற
ஆமா இப்ப ஓமம்வருது சீரக மாதிரி சின்ன சின்னதா இருக்கு இல்லையா அததான் நாங்க இப்ப என்ன பண் னா நாங்க எப்போழுமே நம்ம வீட் ல என்ன பண்றோம் அப்படின்னாக்கா நாங்கள் ஒரு எப்பவுமே தண்ணி வந்து சூடு பண்ணிதான் குடிப்பாரு வெயில் காலமாக இருக்கட்டும மழை காலமாக இருக்கட்டு எப்போவுமே எங்க வீட்ல ஹீட் வாட்டர் தான் அதுல ஓமம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் தனி ஜீரகம் ஆஹ் அந்த மாதிரி ஒரு நாள் மிளகு அஹ் ஜீரகம் ரெண்டும் கலந்து போட்ட இந்த மாதிரி கொதிக்க வச்சுதான் குடிக்கிறது சோ அது அதன அந்த அந்த மாதிரி இருக்குமான்னு கேக்குறேன் அந்த ஓமம் இது
ஹ் ஓம உப்புங்கறது அந்த மாதிரி இருக்காது ஓம உப்புங்கறது வந்து அஹ் பச்சை கற்பூற மாதிரி இருக்கு
ஓ சரி சரி சரி சரிங்க தோழி அஹ் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாவது என்னன்னா ஆஹ் இப்ப செரிமானத்துக்கு இப்ப நம்ம வந்து அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றீங்க இப்போ குழந்தைங்களுக்கு கீரைப்பூச்சி அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருது இப்ப எங்க குழந்தை அந்த பிரச்சனை வருது சோ அதுக்கு வந்து ஏதாவது வீட்டு ட்டு வைத்தியம் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்குங்களா
இருக்குமா நான் வேப்பலையை தண்ணியில கொதிக்க வச்சு குடுக்குறது வாரத்துக்கு ஒரு வாட்டி பசங்களுக்கு குடுத்துடுறது நான் அது மாதிரிதான் குடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் அல்பெண்ட சோழன் கூட ஒரு மாத்தர இருக்கு அந்த மாத்திர கூட குடு இருக்கலாம் குழந்தைக்கு குடுக்கலாம்
ஆஹ் இல்ல இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேப்ப வெதமா மருந்து ம அதாவது அந்த மருத்துவம் அப்படி போகாமே நம்ம வீட்டு வைத்தியம் கை வைத்தியம்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அது மாதிரி எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சது எது இருக்கு ங்களா
நான் இதுதாம்மா குடுக்குறது பசங்களுக்கு வேப்ப இலையை கொதிக்க வச்சு அந்த தண்ணிய வாரத்துக்கு ஒரு நாளோ இல்ல பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையோ குடுத்துருவேன்
ஆஹ் ஆஹ் சரி சரிங்க தோழி இப்ப ஆஹ் ஆஹ் இப்ப ரெண்டாவது பாத்தீங்க அப்டின்னாக்கா ம் நா என்ன பண்ணுவே அப்படின்னா அதாவது இந்த இந்த கீரிப்பூச்சி தொல்ல வருது அப்படிங்கும்போது நா என்ன பண்ணுவே அப்படின்னா பூண்டு இருக்கு இல்லையா பூண்ட அதாவது நாயி இதயுமே இந்த ஊடகங்கள் மூலியமா நா பாத்ததுதா ஆ பூண்ட இடிச்சி அது அதுல ஒ ஒரு நல்ல பெரிய பூண்ட ஒரு மூணு பூண்ட நல்ல எ ஒ ரொம்ப நைசா அடிக்காம ஒன்னு மன்னுமா நல்லா இடிச்சிட்டு அதுல ஒரு ஸ்பூன் தேன் ஊத் கலந்து குடுத்தே ரெண்டு பிள்ளைங்களுக்குமே நல்லா கேட்டுச்சி அந்த கீரீப்பூச்சி பிரச்சன எனக் அடிக்கடி இந்த பிள்ளைங்க நெறைய ஸ்வீட் சாப்பிடுவாங்க சோ அதனால வந்துட்டு எனக்கு இந்த கீரீப்பூச்சி பிரச்சன அதிகமா இருந்தது அத சாப்ட்டு ஓரளவு பரவால்லையா அப்படின்னு இருந்தது சோ அந்த மாரி
எத்தன் நாளைக்கு ஒரு வாட் அப்டி மாரி மாரி குடுப்பீங்க பசங்களுக்கு
நா அத வந்து நா உபயோகப்படுத்துனே ஆ திய வந்து ஒரு ஒரு முற உபயோகப்படுதுன்னா நல்லாவே கொஞ்சோ ரிசல்ட் இருந்தது எனக்கு சொல்லப்போனா அந்த அந்த பூண்டு சாப்ட்டது எங்க வீட்டுல எல்லாருமே சாப்ட்டோ பிள்ளைங்களுக்கு மட்டு குடுக்கல ஏனா அது எப்டி இருக்குனு தெரில முதல் முறையா நாம வந்து அத பயன்படுத்த போறோ சோ அது வந்து ஒடம்புக்கு எப்டி இருக்குன் தெரியிலன் சொல்ட்டு ஃபஸ்ட் நானே எங்க ஹஸ்பண்ட சாப்ட்டோ பிள்ளைங்களுக்கு குடுத்தோ ஆ அது நல்லாவே கேட்டுச்சு அந்த பூச்சி தொல்லங்கிறது எங்களுக்கு அதா சொன்னாங்க டாக்டரே சொல்றாங்க அந்த பூச்சி தொல்ல ஒரு ஒருத்தருக்கு வந்தது அப்டீன்னா வீட்ல உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே வரு அப்டிங்கிறாங்க ஆ காமனா வந்து நம்ம எல்லாருமே இந்த பூச்சி மருந்து வந்து எடுத்துக்குணுமா வீட்ல வந்து இப்ப ப ஒரு சின்ன பாப்பாக்கு வருது அப்படின்னா அந்த சின்ன பாப்பாவோட இல்லாம வீட்ல உள்ளவங்க எல்லாருமே அந்த பூச்சி மருந்து எடுத்துக்கிட்டம்னாக்கா தா அந்த பூச்சி கிளியராகு குமா இல்லன்னா அது வந்து போகாது அப்படின் சொல்லிட்டு நா போய் இப்ப பாப்பாவுக்கு மருத்துவர பாக்கும் பொழுது அவுங்க சொன்னது அறிவுரை எனக்கு அது ஆ ரெண்டாவது வந்து பே வேப்பங் கொழுந்து இருக்கு இல்லையா வேப்பங் கொழுந் அதா வேப்பம் கொழுந்து கொஞ்சோன்டு சீரகம் ஒரு ரெண்டு ரெண்டு மிளகு வச்சிட்டு நல்லா ம் அரச்சிட்டு அது ஆளுக்கு ஒரு உரு உருண்டையா உருட்டி ஆளுக்கு ஒண்ணு போட்டுருவோ ஆம் முழிங்கிறது அது சாப்பறது கூட கொஞ்சோ பிள்ளைங்க கொஞ்சோ இருந்தா கசக்குது கசக்குதுன்னுதுங்க சோ அதனாலதா நா இந்த முற நா வந்து இந்த பூண்டுக்கு உபயோகப்படுத்துனே எனக்கு தெரிஞ்ச வரிக் நல்ல ஒரு வச்சிருக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி தண்ணில வந்து வே இப்ப எலைய போட்டு கொதிக்க வச்சு குடிக்கணு அப்படி தான சொல்றீங்க
ஆமாமா நா அப்டி தா குடுக்கறது பசங்களுக்கு நா அப்டி தா குடுப்பே எனக்கு தெரிஞ்ச அவெ இங்கியு அதுதா ம் அவ்ளா
ஆ செரிங்க தோழி இப்ப அடுத்தது ம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்போ ம் எத நம்ம வீட்டுல இப்ப ஏதாவது ஒரு அப்படின்னா நம்ம நார்மலா வந்து ஏதாவது சமைக்கிறது ஒரு வழக்கமா இருக்கு இல்லையா அதாவது இனிப்பு வகைகள் செய்யனு அப்டின்னாக்கா எனக்கு கு டக்குனு மே எனக்கு என்ன செய்யணுன்றது ஒரு கொஞ்சோ நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சொன்னீங்ன்னா நல்லா இருக்கு
நீ ஒடனே டக்குன்னு செய்யற இனிப்பு வந்து நம்ம இனிப்பு குழிப்பணியாரோ செய்யலா கார குனி குழிப்பணியார செய்யலா அ இனிப்பு குணிப்பியாரோ அப்படிங்கிறது வந்து மைதா மாவு கொஞ்சமா பச்சரிசி மாவு இது ரெண்டு நல்லா கலந்துகிட்டு நா கலந்துகிட்டு வெல்லத்த கரைச்சி அதுல ஊத்தி நெய்யு ஊத்தி பசைஞ்சுக்கிட்டு கொஞ்ச நல்ல பதத்துக்கு வந்த மாரி ம் கொஞ்சோ இலக இலகலான ஒரு பதத்துக்கு வந்தற்னு அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு எப்படியு பழி பணியார சட் தரட்டி வுட்டுறது அது சீக்கிர செய்யற மாரி ஒரு ஸ்வீட்டு கார குழி பணியாராங்கறது இ இட்லி மாவுல ஆ கடுகு வெங்காயோ ம் பெருங்காயோ பச்ச மிளகா இதெல்லா தாளிச்சு கொட்டி அது வந்து குளிப்பணியார சட்டியில ஆ இப்ப ஊத்தி பெரட்டி வுடுறது காரக்குழி பணியாரங்குறது அப்டிதா நா இது பண்ணுவே டக்குன்னு செய்றது அப்டி
அ அ நா இப்ப நாலுபேரா நம்ம வீட்ல ஒரு ஸ்வீட் அப்டின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேசரியதா மொதல்ல செய்றது அப்டி கேசரி செய்ய கேசரி செய்றது வந்து கொஞ்ச நேரம் சிரமமா இருக்கு அப்டின்னா அ பால் கொழுக்கட்ட செஞ்சறது எங்க வீட்ல அடிக்கடி வந்து ஏதாவது ஏதோ ஒரு கொஞ்சோ சோம்பேரித்தனமா இருக்கு எல்லாருக்கு ஸ்வீட் சாப்புட்னும் போல இருக்கு அப்டின்னாக்க நாங்க உடனே ஒரு பால் கொழ்கட்ட செஞ்சிட்றது அது நமக்கு வயிறுக்கு கொஞ்ச ஃபுல்ஃபில் ஆயிடும் ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க என்னய பொருத்தளவு சீக்கிர செய்யற மாதிரி ஒரு நா ஃபீல் பண்றே அதுவும் கொஞ்ச நல்லா ருக்கு இல்லயா
அப்டியா அ செரிம்மா ரெசிப்பி கொஞ்சோ சொல்றீங்களா ஆ
என்ன பாலு என்ன பால் கொழுக்கட்ட சொல்லலாமா இப்டி என்ன கேக்குறீங்க பால் கொழ்கட்ட இப்ப பால் கொழ்கட்ட பாத்தீங்க அப்டின்னா த நம்ம அரிசி எ அரிசி மாவு இருக்கு இல்லையா அரிசி மாவு இடியாப்ப மாவு இருக்குல பாத்தீங்களா அது வந்து கொஞ்ச ம் அது சப்பாத்தி மாவு அந்த அளவு அத விட கொஞ்ச நல்லா பசஞ்சிக்கிட்டு குட்டி குட்டியா உருட்டிக்கலா அல்லது வந்து தே கையில வந்து எப்டி சொல்றது நீட் நீட்டமா திரிச்சிக்கலாம் ஒண்ணு நம்ம நமக்கு எந்த சேஃப் புடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம வந்து வடிவதுக்கு தவுந்தமாறி நம்ம செஞ்சிக்கலா ஆ ரெண்டாவது வந்து நல்லா தண்ணிய கொதிக்க வச்சிட்டு நம்ம அந்த தண்ணியில போட்டு வேக எடுத்துக்கலா அந்த அதாவது தண்ணிக்குள்ள போட்டு வேக வச்சி எடுத்து த்துக்கலா அந்த மொறையும் இருக்கு தண்ணிய கொதிக்க வச்சி இந்த தட்ல வெச்சி வேக வைப்போ இல்லயா அ அது மாதிரியு வேக வச்சிக்கலா நம்ம தண்ணிக்குள்ள போட்டு போட்டு வேக வெக்கிறதுனால அது கொலைஞ்சி போயிருனு சோ அதுக்கு வந்து நம்ம இட்லி தட்டுல வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா அது கொலையாது கொஞ்சு நம்ம வந்து போட்டு நம்ம இது பண்ணாலு அது குலையாது
உம்
ஆ ரெண்டாவது இது கொஞ்சு நமக்கு நல்லா இருக்கு நல்லா பா பால நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுல ஏலக்கா வெள்ளம் ஆ இதெல்லா போட்டு நல்லா கொதிக்க வச்சு சி நம்ம நம்ப வேக வச்சிருக்கோம்ல்லையா இத எடுத்து அதோட கூட சேர்த்து வேக வெக்கனும் இந்த வெள்ளம் போட்டுக்கிட்டோம்னா சாப்பிடறதுக்கு கொஞ்சு நல்லா இருக்கு
ஆ
செய்வீங்க பால் கொழுக்கட்டை
ஆ பால் கொழுகட்டை நீங்க சொன்ன மாதிரிதா ஆ தண் நீங்க சொன்ன மாதிரிதா மாவு பிசைஞ்சுக்கிட்டு தண்ணிய கொதிக்கிற தண்ணியில புழிஞ்சு விட்டாக்க அவ்ளவா உடஞ்சு போகாது அவ்வளவா கொழஞ்சு போகாது
ஆ ஆ
க்கிர தண்ணியில அப்படியே இடியாப்பம் புழிவோம்ல அது மாதிரி புழஞ்சி விட் ட்ட அது மேல அது கொஞ்சு வெந்து வரு போது வெள்ளத்த நல்லா காச்சி அதுல ஊத்திட்டு தேவைப்பட்டா பால் ஊத்திக்குவே ஏலக்காய்த்தூள் போட்டுக்கிட்டு தேங்காவ துருவி அதுல போடுறது அப்படி இல்லைன்னா பாலுக்கு பதி தேங்கா பால் ஊத்துறது
ஆ தேங்கா துருவி போட்டுக்கிட்டோம்னா அது சாப்பிடறதுக்கு நம கொஞ்சு நல்லாவே இருக்கு அது து தேங்கா பால் சேத்துக்கறது அத விட தேங்கா திருவி கொஞ்சு நல்லா பூ மாதிரி திருவி போட்டுக்கிட்டோம்னா சாப்பறதுக்கு நல்லா இருக்கு
சேரிம்மா
கூட பேசனதுக்கு ரொம்ப நன்றி
நன்றிமா நன்றிமா